ஹலோ
ஹலோ ஆ சொல்லுங்க ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாக்கீங்களா என
ம் சொல்லுங்க
அப்பா க்கு பள்ளிக்கூடத்துல சேக்கணு அப்டின்ற
சொல்லுங்க தோழி பாப்பாக்கு பள்ளிக்கூடத்துல சேக்றகு
ஆ ப பள்ளிக்கூட புதுசா சேக்கணு அதனா ல உங்கள்ட்ட கேட்டு் எப்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலா அப்டின்னு சொல்லி கால் பண்ணிருக்கே பேசலாங்களா ஒரு ரெண்டு நிமிஷ பேசலாங்களா
கண்டிப்பாங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அ பாப்பாக்கு வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா
அ பாப்பாவுக்கு இப்ப நாலு வயசு ஆகுது எந்த எந்த ஸ்கூல்ல போடுறது எப்டி சேக்குறது அப்டின்றது எனக்கு தெரியல
அ சேரிங்க தோழி மொதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு பள்ளிக்கூடமா இருந்தாலு அத வந்து உங்க வீட்டுக்கு அருகாமையில இருக்கணு செரிங்களா அது மட்டு இல்லாம இப்போ நீங்கள் இருக்குற எடத்துல சுத்தி ஒங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்டிங்கனு இருக்காங்க அப்டின்னா அவங்ககிட்ட விசா ரிச்சு பாருங்க நீங்க இருக்குற ஏரியால எந்த ஸ்கூலு வந்து நல்ல ஸ்கூலு அதுலயும் வந்து முக்கியமான விஷய வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு படிக்கிறது நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து இருக்கணு அதே மாதிரி அவுங்களுக்கு அங்க கூட படிக்கிற கொழந்தைகள் வந்து நல்ல நல்ல குழந் தைகளா இருக்கணு அவுங்களோட பேக்ரவுண்ட் கொஞ்ச நல்லா இருக்கணு அந்த மாதிரி இருந்தது அப்டின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது கெடைக் சோ ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தைங்க பாதி நேர தா நம்ம கூட இருக்கப் போறாங்க முக்காவாசி நேர பள்ளிக்கூடத்தில் தா இருக்க போறாங்கன்பது அவுங்களுக்கு வாழ்க்கைய கத்து குடுக்குறது அங்கதான இல்லைங்களா அதனால வந்துட்டு ஆமா அதனால வந்துட்டு நீங்க வந்து நல்லா விசாரிச்சுட்டு உங்க அக்கம் பக்கத்து இருக்கவங்கிட்ட கேளுங்க அவுங்க கொழந்தைங்கள இந்த மாரி ஸ்டேஜ்ல எங்க படிக்க விட்டாங்கன்னு கேட்டு பாருங்க அ அவங்க ஸ்கூ சொன்னாலு நீங்க டேரக்ட கொழந்தைய அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி டேரக்டா வந்து அந்த பள்ளிக்கூடத்து ல போயி நீங்க பாருங்க டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓகேவா இல்ல வந்துட்டு அகாடமிக் எப்டி இருக்கு என்னென்ன சொல்லி தராங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கி கியோ என்ன பொறுத்த வரைக்கு கேட்டீங்கன்னா படிப்பு ஒரு பக்கப் இருந்தாலும்மே எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல இந்த ஏஜ்ல நல்லா வந்து அவுங்க வந்து நல்லா வளர்ந்துட்டுரு ப்பாங்க அவுங்களுக்கு இந்த ஏஜ்ல தா எக்ஸ்ட்ரா கரிலர் ஆக்டிவிஸ் நல்லா ட்யூன் பண்ணி விடணு சோ நீங்க இப்ப வழி காமிச்சு குடுத்துட்டீங்க அப்டின்னா வருங்காலத்துல உங்களுக்கு சில குழந்தைங்க எல்லாத்துக்குமே படிப்புல விருப்பம் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால படிப்புல விருப்பம் இல்லன்னாலு அவுங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல கொஞ்ச ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனாங்க அப்டின்னா அவுங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா ஒரு அரசு வேலைவாய்ப்பு அமையறதுக்கு இல்லைன்னா வேற எதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதனால பள்ளிக்கூடத்த நீங்க அட்மிஷன் போடுறக்கு முன்னாடி எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலு நீங்க டைரெக்ட்டா போய் விசிட் பண்ணி பாருங்க அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நீங்களும் உங்க கணவரும் போனாலும் சரி இல்ல நீங்களும் போனாலும் சரி என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க உங்களுக்கு ஓகே முடியுமா என்ன ஏதுன்னு பாத்துட்டு ரெண்டு மூணு பள்ளிக்கூடம் கூட நீங்க ஏறி இறங்குங்க சிரமமே இல்ல இதே இல்ல பிரச்சனையே இல்ல அந்த மாரி கொண்டு போய் நீங்க வந்து எந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு நல்ல ஒரு இதா தெரிஞ்சு அதுல வந்து குழந்தைய சேத்து விட்டீங்க அப்டின்னா நீங்க பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடமா பாத்து சேத்து விட்டீங்க அப்டின்னா குழந்தைய விடும்போதும் கூட்டிட்டு வரும்போது எல்லாமே நீங்களே பாார்த்து பண்ணிக்கலா இல்லைங்களா
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு ஆ அது கேக்குறதுக்கே ஒரு நல்ல செயலா இருக்கு இப்ப நா பாருங்க நீ எனக்கு பாப்பாவுக்கு நாலு வயசுன்றதுனால நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல சேத்து விட்டுருந்தனக்கா எனக்கு ரொம்ப அது நம்ம அம்மா போய்க்கிறே இப்ப நா உங்கள்ட்ட கேட்டதுனால எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறே இப்போ பாப்பா வந்து இப்ப நாலு வயசு அப்படின்றதுனால இப்ப பாத்தீங்கன்னா நாம வந்து அந்த பிரைவேட் ஸ் கூல் அப்டின்ற மாரிதா நம்ம அதுலதா சேக்கர மாரி வருது ஏன்னா ஆ நம்ம அரசு பள்ளிகளை சேக்குறோ அப்டின்னாக்க அஞ்சு வயசு நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணு இல்லையா சோ அதனால வந் அரசு பள்ளிகள்ல சேத்தாதா பிள்ளைகளுக்கு ஒரு அ அதாவது பின் காலத்துல அவுங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசு பள்ளிகள் இப்ப நல்லாவே இருக்கு அப்டின்னு சொல்லி நா கேட்ட விசாரிச்ச வரைக்கு எல்லாரு சொல்றாங்க இப்ப நா அரசு பள்ளியில சேத்தா நல்லா இருக்கும் அப்டினு நினைக்கிறீங்களா இல்ல இப்ப வந்து பிரைவேட்ல பாப்பாவ சேத்தா நல்லா இருக் கு அப்டின்னு நினைக்கிறீங்களா
என் தோழி இந்த ஒரு ஸ்டேஜில நாலு வயசு அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு இந்த டைம்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியோ சோ இந்த மாரி சமயத்தில நீங்க ஒரு ஃபிஃப்து ஸ்டாண்டர்ட் வரைக்கு நீங்க அவுங்கள வந்துட்டு பிரைவேட்ல படிக்க விட்டீங்க அப்டிங்கனா அவுங்க போக போக இங்கிலீஷு வந்து நல்லா கத்துக்குவாங்க பிளஸ் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு நாக ரீகங்கள் எல்லாமே வந்து நல்லா கத்துக்குவாங்க நீங்க ஒரு ஆறாம் வகுப்பு இல்ல ஏழாம் வகுப்புல வந்துட்டு நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டீங்க அப்படின்னா இவுங்க வந்து அந்த அஞ்சாம் வகுப்பு வரைக்குமே வந்து மெட்ரிக்ல இருந்தனால அங்க என்ன பழக்க வழக்கங்கள் கத்துட்டு வந்திருக்காங்களோ அதேதா தொடரும் சோ அங்க இருக்குற இப் இன்கேஸ் வந்து நம்ம எல்லா குழந்தைகள் இருக்குற எல்லா குழந்தைங்களு வந்து எல்லா பள்ளியிலு ஒரே மாரி இருக்குன்னு சொல்ல முடியாது சோ வந்து இங் நீங்க அரசு பள்ளியில சேர்க்கும் போது அங்க இருக்கிற குழந்தைகள் வந்து சில குழந்தைகள் நல்லா இருக்கும் க்க சில குழந்தைகள் பண்ற பழக்கவழக்கங்கள் எதுவும் சரியில்ல எல்லா அவங்க வந்து ஒரு மரியாதை கொடுத்து இது பண்ண மாட்டேங்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கூட நம்ம கொழந்தை வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிறது சின்ன வயசுல கத்துக்கிட்டதனால அதை பாலோ கொண்டு போவான் அது என்னோட கொழந்தைக்கும் என்னோட கொழந்தைக்குமே நான் வந்து அப்படிதான் பிபர் பண்ணிருக்கேன் எங்க வீட்டுல இருக்கவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஒரு ஐந்தாம் வகுப்பு வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல மெட்ரிக்ல வுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில விட்டுக்கலாம் அரசு பள்ளி வந்து முன்ன மாதிரி ரொம்ப மோசம் அப்படில்லாம் கெடையாது இப்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அரசு பள்ளி மெயினா சொல்லணும்னா நானும் அரசு பள்ளியில தான் படிச்சேன் என்னோட பத்தாம் வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியிலதான் போட்டேன் ரொம்ப ஒரு அப்படி சொல்றது தமிழ் மீடியம் மட்டும் இருந்த அரசு பள்ளியில இப்ப வந்து இங்கிலீஷ் மீடியமும் கொண்டு வராங்க சோ எல்லா கவர்மெண்ட் இதுலயமே வந்து ப பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்ன்னே சொல்லலாம் தோழி
அஹ் கண்டிப்பா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்னோட கணவர் என்ன சொல்றாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து அஞ்சு வயசுல நம்ம வந்து அரசு பள்ளியிலயே நம்ம வந்து கொழந்தைய சேர்த்துக்கலாம் ஏன்னா முன்னா முன்ன மாதிரி வந்து இப்ப வந்து அரசு பள்ளிகள் வந்து இப்ப இயங்கள வந்து முன்னாடி அப்படி முன்னாடி வந்து கொஞ்சம் சரியான ஒரு கல்வியெல்லாம் இல்லை இப்போ இப்போ காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா கல்வி நிலைகள் எல்லாம் மாறியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அரசுப்பள்ளிகளைப் பொறுத்தளவு பார்தீங்க அப்படின்னா கல்வி நிலைகள் மாறி இருந்தாலும் அங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கழிவறைகள் எல்லாம் கொஞ்சம் மோசமான சூழ்நிலையில தான் இருக்கு அப்படின்ட்டு இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க அஹ் கொழந்தைய சேர்த்திருக்காங்க சோ அவங்க சொல்றாங்க அத வச்சி இப்ப பார்த்தோம்னா எனக்கு ஒரு தெளிவு இல்லாம இருந்தது பாப்பாவை எங்க சேர்க்கறது அப்படின்றது ஒரு தெளிவு இல்லாம இருக்குது இப்ப நீங்க சொல்றத பத்தி கேட்டாக்க எனக்கு ஒரு ஒரு நல்ல தெளிவு கெடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அ இப்போ வந்து பாப்பாவ வந்து இப்போ நம்ம அதாவது ப்ரை வேட்டா உள்ள ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்தில சேர்த்தோம் அப்படிங்கும் போது இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாப்பாவுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரச பள்ளையில மாத்திக்கிட்டு விட்டாக ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்க நீங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து பாப்பா வந்து அழைச்சிட்டு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடணும் அதையும் பார்க்கணும் அஹ் இப்ப சின்ன பிள்ளை அப்படின்றதுனால நம்ம பஸ்லயோ அல்லது வேன்லயோ அந்த மாதிரி ஏத்தி நம்ம அனுப்ப முடியாது ஆஹ் அவங்கள வந்து இப்போ ஒரு இதுல நம்ம கொண்டு போய் விட்டு விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு அருகாமையில இருக்கிற மாதிரி பாரத்து நம்ம அவ பள்ளிப்படிப்பை தொடர வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்போ நீங்கள் சொன்னதிலே நான் ஒரு தெளிவுபட் ட்டுருக்கேன் நினைக்கிறேன் ரெண்டாவது பாப்பா வந்து இப்ப எனக்கு வந்து ரெண்டு பாப்பா இருக்கிறாங்க அ இன்னொரு பாப்பா வந்து இப்போ அதாவது அரசு உதவி பள்ளியில தான் படிச்சு ட்டு இருக்காங்க இப்ப இவங்களுக்கு வந்து நாலு வயசு அப்படின்றதுனால இப்ப நான் எந்த ஸ்கூல்ல எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் அப்படின்றது ஒரு தெளிவு இல்லாம இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் இவ ப புது ப பாப்பாவ வந்து ஃபர்ஸ்ட் நா மாற அதாவது நம்ம பிரைவேட் பள்ளியில சேக்குறோ அப்டிங்கம் பொழுது என்னென்ன நம்ம அ அயி எதாவது என்னென்ன ரெ தயார் செஞ்ச நெலைகிட்டு நம்ம போகணு அப்டி நீங்க நீங்க நெனைக்கிறீங்க
அ புரியலைங்க தோழி என்னென்ன தயாரிப்புல்லைங்களா
ஆ அதாவது இப்ப பாப்பாவ வந்து இப்ப நா பிரைய அதாவது பிரைவேட் ஸ்கூலுக்கு அழச்சிட்டு போறே அப்டிங்கம்பொழுது ஆ பிரைவேட் ஸ்கூல்ல பொறுத்தளவு எப்டி என்னன்றது எனக்கு தெரியல சோ அங்க நம்ம போறோ அப்டின்னா ம என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணூ அப்டின்ற மாதிரி உங்களுக்கு எது தெரியுமா அப்டின் கேக்குறே
ஆ அது வந்து பாத்தீங்கனா தோழி நீ குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிருப்பீங்க இல்லைங்ளா கொழுந்தாய் வந்து பிறந்தபோது அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இத்தன வயசுதா ஆச்சி அப்டிங்கிற கன்ஃபர்மேஷன்க்காக நீங்க எடுத்துட்டு போலா அதே மாதிரி ஆதார் கார்ட்ருந்தது அப்டினா அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி அந்த ஒரு இதுவுமே ஒரிஜினல்மே எடுத்துட்டு போய்க்கோங்க இதுமே போதுமானதா இருக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அட்மிஷன் ஃபார்ம் வந்து குடுப்பாங்க சில டெஸ் ட்டுகள் வந்து வெப்பாங்க சில இதுல வந்து பாத்தீங்கனா குழந்தைகளுக்கு மற்றும் இல்லாம் பெற்றோர்களுக்கும் வந்துட்டு எக்ஸாம் மாரி வெப்பாங்க அது ஏ அப்டீனா அந்த குழந்தைக்கு வந்துட்டு கல்வி குடுக்குற அளவுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாக்கு வந்து இது இருக் கா வீட்டுக்கு அந்த கொழந்த வ இங்க படிச்சிட்டு போகுது வீட்டுக்கு போனா சொல்லி குடுக்குற அளவுக்கு அவங்க அம்மா அப்பாக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கான் பாக்குறதுக்காக பேரண்ட்ஸுக்குமே வந்துட்டு கொஞ்சொ கொஞ்சொ தேர்வுகள் வந்து வெப்பாங்க அது என்ட்ரன்ஸ் மாதிரின் வச்சுக்கோங்களே அது குழந்தைங்க எழுத மாட்டாங்க நம்ப விரேரன்ஸ் மட்டு எழுதுவோ அது ஒரு வாட்டி தா நம்ம எழுதுவோ எழுதி முடிச்சதுக்கப்பறோ நம்ம பாஸ் பண்ணிட்டோ அப்டீனா குழந்தைய வந்து அவங்க எடுத்துக்குவாங்க அப்பொழுதுதா வந்து குழந்தைக்கு வந்து நம்மனாலோ சொல்லி குடுக்குற கெப்பாசிட்டி இருக்கு அப்டின்னு பள்ளிக்கூடத்துக்கு வந்து தெரியு அப்றோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன டெஸ்ட் வப்பாங்க இப்ப எப்டினா தலைய சுத்தி வந்து முக்க தொடுறது வாய தொடுறது அந்த மாதிரி சின்ன சின்னஸ் கில் டெஸ்ட் மாரி வெப்பாங்க அந்த தகுதி தேர்வுல வந்து குழந்தை வந்து செலக்ட் ஆயிருச்சு அப்டின்னா டேரக்டா அட்மிஷன் போட்டுக்குவாங்க நீங்க பேமெண்ட் பண்ணி குழந்தைய வந்து இது பண்ணிக்கிலாம் குழந்தைகிட்டயும் ஒரு வார்த்த கேளுங்க இந்த ஸ்கூல் புடிச்சிருக் தா அப்டினு ஏனா உங்களோட இது மட்டுமே அங்க பங்கு வைக்க கூடாது இல்லைங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா அப்ப நீங்க சொன்னது வந்து மிக அருமையான செய்தி எனக்கு சொல்லிருக்கீங்க இப்ப நம்மளுடை விருப்பத்துக்கு போயி ஒரு பள்ளிக்கூடத்துல சேக்குறோ அப்டின்றது இருக்க கூடாது இப்ப கொழந்தைய அழைச்சிட்டு போறோ அவங்களுக்கு அந்த பள்ளிக்கூடோ பிடிச்சிருக்கணு பாக்குறதுக்கு அவங்களுக்கு அவங்க வந்து இப்ப ஏனா நம்ம வீட்ல இருக்குறத விட அதிக நேரோ பள்ளிக்கூடத்துலதா அவங்க செலவிட போறாங்க அப்டி இருக்கம் போது அந்த பள்ளிக்கூடோ அவங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கணு ஆ அவங்களுடைய ஒரு சந்தோஷமான சூழ்நிலைய நம்ம முதன் முதல ஏத் படுத்தி குடுக்குறோ அப்டிங்கம் பொழுது நம்ம பாத்து கவனமா ஏற்படுத்தி குடுக்கணு அதனாலதா எனக்கு பல குழப்பங்கள் இருந்தது சோ உங்ககிட்ட பேசுனது வரைக்கு எனக்கு நெறைய குழப்பங்கள் தீந்துருக்கு அப்டின் நெனைக்கிறே கண்டிப்பா நா நீங்க சொன்ன மாதிரி நா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நா ரெண்டு மூணு பள்ளிக்கூடம் ஏறி எறங்கி என்னோட கொழந்தைக்கி நல்ல கல்விய ஒரு ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல வழிய வகுத்துருக்கீங்க நெனைக்கிறே உங்க கூட அ ஒரு நல்ல ஆலோசனை குடுத்ததற்கு நன்றி
நன்றிங்க தோழி நன்றி